ஹலோ
ஹலோ கேக்குதாங்
அ கேக்குதுமா நல்லார் க்யா
நல்லார்க்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஒ நல்லார்க்கே என்ன பண்ற வேலைக்குலா போய்ட்டு வன்டியா ம் போய்ட்டு வந்து படுத் தூங்கிட்டியா
ஆமக்கா நே த்து சரியா தூங்கலையா அதா அண்ண புள்ள வந்துச்சு அப்டினு எந்துர்ச்சது ரெண்டு மண் நேரம் மூணு மண் நேரம் தா தூங்கிருப்பே தூக்கமே இல்ல இன்னிக் அடுச்சு போட்ட மாரி தூங்கிட்டே புள்ள ஸ்கூலுக்கு போலடி சை
ம் நீ ஸ்கூலு நீ தூங்கிஸ் பத் எத்ன மணிக்கு எந்திரிச்ச
எப்போ எப்பவுமே அலார வச்சிருவே ஆறு மணி ஆயிடு அன்னக்கி ஏழ்ரெக்கி எந்திரிக்குணு குட்டி பாப்பாவு அப்பதா எந்திரிக்குணு அனால நா சேரின்ட்டு அலார வெச்சிட்டு படுத்தே அலார அடிச்சது கேக்ல முழச்சிப் பாக்குற மணி பத்து
நல்லா அசந்து தூங்கிட்டே உம் நா நல்லா அசந்து தூங்கிட்டே
ஆம்மா நா ஒரு மாரி தூக்க இல்லாததுக்கு
சரி உடு பரவால்ல ஒண்ணு பிரச்சனே இல்ல ஒண்ணு சொல்ல மாட்டாங்க
டீங்க இப்டி ஆகுதுங்கற மாரி இருக்க செ என்ன எதோ காத்து சவுண்டு கேக்குது ஒம் பின்னாடி
இல்ல ஒனக் ஒன்ட்டதா எதோ கேக்குது ஒங்கிட்டதா எதோ கேக் குது இப்ப நார்மலாயிடுச் ஒனக் கேக்குதா
ஆம்மா எதோ ஆஹ் இப்ப கிளியரா இருக்கு
ஆஹ் சொல்லு சொல் ஃபேனு தா ஓடுது அதுதா ஒனக் அப்டியே கேக்குதோ எண்ணமோ
உம் ஃபேன் சவுண்டு கேக்குது பின்னாடி ஓகே பின்னாட்ரிஸ்
இல்லேனா கம்மிப் பண்லான் பாத்தே என்ன ஒங்கூர் வெய்லடிக்குதா
வெயிலு இருக்குது சாங்கால ஆனா ஒரு மாரி மேகமூட்டமா ஒரு மாரி இதாதா இருக்குக்கா டல்லா இருக்கு இதுக்கே நமக்கு தூக்க அப்புடி வருது பாவ கொழந்தங்க காலங்காத்தால எந்திரிச்சு ஸ்கூலுக் கெளம்பி போனு
காலேல நானுமே இன்னெக்கி அலார வச்சிருந்தே ஆறே முக்காளுக்கு எந்திர்ச்சது எந்திரிச் பாத்தா ஏழைக் காலாய்ச்சு ஐய்யய்யோ அப்டின் நமக்கே எந்திரிக்க முடிய்மாட் டிங்குது புள்ளேகள எளுப் புனா எந்திரிக்கவே முடியாதுதா என்னா பண்றது இப் பவே இப்டின்னா இனி குளுர்காலத் துலேலா சுத்தோ நல்லா பொத்தி படுத்து தூங்கதா தோணு
உம்
ஒண்ணுமே பண்ணல வெந்தருச்சதே ஏழை கால டையம் ஆயிடுச்சு அதனால நேத்து வச்ச சாம்பாரையு குடுத்துட்டே நறிய ஊத்தி
அய்யயோ பாவோ கெட்டு போய்ராதா
இல்ல இல்ல சூடு பண்ணி பன்னெண்ட் மணிக்கு சாப்ட்டுருவாங்க
உம் இங்கயு அதா பதினொன்ரைக்குள்ள ல லன்ச்சு ஊட்டி உட்ருவாங்களாமா காலைலே இங்கிர்ந்து சாப்பிட்டுதா போவாங்க
உம் உம் பதினொன்ரைக்கே ஊட்டி உட்டறாங்களா
ஆமா அப்டிங்கறாங்க ஊட்டி உட்ருவோ அதுக்கப்பறோ ஒரு ரெண்டு மணிங்கற மாரி நீங்க ஸ்நாக்ஸ் குடுத்து உட்றத குடுப்போ
ஓ அப்படியே டிஃப்ரெண்ட்டு ஃபஸ்ட்டு இவங்கள்க்கெல்லா வந்து போன உட்னே ஒரு அர மண் நேரங்கழிச்சு ஸ்நாக்ஸ் சாப்ட்ருவாங்க
உம் அப்டி குடுத்தா பரவால்ல ஏனா நம்ம இங்கிர்ந்து போம்போதே சாப்ட வெச் தா அனுப்
ஆமா ஆமா அது தா கரெக்ட்டு இவங்க பதினொன்ர மணிக்கே சாப்பட வெச்ட்டா மறுபடி ஸ்கூலுக்கு வீட் டு வீட்டுக் போறக்குள்ள பசி வந்துரு
ஆமா அதுனால ஸ்நாக்ஸ் குடுக்கறாங்களாமா
ஸ்நாக்ஸுங்கறது சாப்பாட்டுக்கு லன்சுக்கு நடுவுல சாப்பட்றது தா பிரேக் ஃபஸ்ட்டுக்கு லன்ச்சுக்கு நடுவுல
அப்டியா இருக்கு உஹ இந்த மாரி சொன்னாங் அப்வே நா யோசிச்சே இவ போம்போதே சாப்பிட்டு தா போறோ ஒம்போது மணி எட்டர மணிக்கு பெருசா பசி இருக்காது சாப்டவு மாட்டாங்க பதினொன்ர மணிக்கு
டு லன்ச் ஒரு பன்னண்ர மணி அந்த மாரி குடுத்தா சாப்ட்டுக்குவாங் ஒரு பத்து மணிக்கு ஸ்நாக் ஸ் சாப்ட சொல்ட்டு பன்னண்டு பன்னண்ர மணி லன்ச்சு குடுத்தா கரெட்டா இருக்கு ஸ்கூல் எத்தன மணி வரைக்கு
ஸ்கூல் மூணே கால்
இந்த மாரி தா இந்த பிள்ள மாரி தா இந்த பிள்ளைக்கு மூணே கால் தா மூன்ர மூணு இருவதுக் விட்ருவாங்க
ம் அப்படி மாமா வேலைக் போயிட்டாரா
மாமா இப்ப தா வந்து வண்டிக்கு கூப்ட்டாங்கன் போயிருக்காரு
உம் உம்
உஹம் இவ்ளோ நேரம் இருந்தாரு இப்பதா போனாங்க
சாப்பிட்டியா நீ
நா சாப்பிட்டே வெஜிடபிள் பிரியாணி
ஓ பிள்ளைக்கு பழைய சோர அனுச்சுட்ட நீ வெஜிடேபிள் பிரியாணி செஞ்ச சாப்
என்ன கொன்றது மதியானம் செஞ்சோ நீ வந்து வந்து ஊட்டி விட்டுருவே உஹம் வந்து ஊட்டி விட்ருவே எனக்கு வந்து அவ லஞ்சு சாப்ப பிட்றது கணக்கு கிடையாது நா எப்படி தெரியுமா லஞ்ச் கொடுப்பேன் சாப்பிட்டு வந்தாலும் சரி சாப்பிடலைலும் சேரி அப்படிதா கொடுப்பே அவ சாப்பிட்டாலும் சரி சாப்ப சாப்பிள்ளனாலு சேரின்னு சொல்லிட்டு நா விட்டு விட்டு இது பண்ணிதான் குடுப்பேன் இங்க வந்துதா நா மூ மூன்ற மணிக்கு தா லன்ச்சே லன்ச் டைம் நான் கன்சிடர் பண்ணிக்குவே
அப்படியா ஒரு மணி ரெண்டு மணி னா அது லன்ச்
அப்படிதா அது அப்படிதா ஆஹ்ன் நா அந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கவே அவ அது வந்து பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்டனா அது எக்ஸ்ட்ரா தா சாப்பட்டும் சாப்ட்டாலும் எனக்கு ப்ரச்சன இல்ல சாப்பல்லைனாலு எனக் பிரச்சன் ஆனா சாப்புல்லின்னா கடுப்பா வரும் காலைய்ல எந்திர்ச்சு கஷ்டப்பட்டு சமச்சு குடுக்குறோம் சாப் புள்ளியே அப்டின்னு வரும் இன்னிக்கு பழைய கொழம்பு ஊத்தி ச்சி குடுத்துருக்கன்ல பாரு காலி பண்ணிட்டு வந்துருவா அவ பழைய கொழம்பு லவ்வர் ம் அவ பழைய கொழம்பு லவ்வர் அதனால அவ சாப் ட்டு வந்துருவா பாரு மா சாப்புட்டேன் ரெண்டு கரண்டி நெய்ய ஊத்தி குடுத்துருக்கேன் நெய்யிவிட அவ்ளுக்கு ரொம்ப புடிக்கும் குடுத்துருக்கேன் அத் அதனால காலி பண்ணிட்டு வந்துருவா இருந்தாலும் நமக்கு வந்து கஷ்டமா இருக்கும் ஐயோச்சா ஒண்ணமே செஞ்சு குடுக்கலையே அதனால நா எந்திரிச்சு ஏதாவ ஒன்னு டெய்லியும் ஒரு வெரைட்டி ரை செஞ்சு குடுத்துருவே இனக் டைம் இல்ல சேரின்னு சொல்லி அப்ப அப்படிய கொடுத்துடே
ஆஹ் இனி புல் டே போனானா எனக்கு இருக்குது கச்சேரி இப்ப ஹாஃப் டேனால ஏதோ ஒரு பிஸ்கெட்டோ பி்சரோ முறுக்கோ இப்ப போட்டு குடுத்து விட்டு இருக்கே இனி ஃபுல் டே போனனா சுத்தமா இதா பண்ண முடியாது உக்கா
இல்ல ஒரு அர ம நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்க அவ்வளோதா சாப்பாடு குக்கர்ல போட்டு இல்லைன்னா ஒன் பாட் அத ஒன் பாட் ரைஸ் மாதிரி செஞ்சுட்டு அரிசி ப பருப்பு சோறு இந்த தக்காளி சோறு அந்த மாதிரி ஒன் பட் ம் அவ்வளுக்கு அளவா பீட்ரூட் பீட்ரூட் ரைஸ் அஹ் அவருக்கும் சேத்தியே செஞ்சுரு ஒரு ஸ்டம்ளர் போட்டீனா சரியா இருக்கும்ல பாப்பாக்கு
இல்லனாலே நாங்க ரெண்டு டம்ளர் தா வப்பே நைட்டு நாங்க சாப்புடுவேன்ல அதனால ஒரு ரெண்டு டம்ளர் போட்டு வப்பே அதேதா காலைல வந்தது கொஞ்சோ ஃப்ரெஷ்ஷா இருப்பே அந்த டைம் சமைச்சு வச் என்ன ஒரு அர மணி நேர சங்கட பாக்க சமைச்சு வச்சட்டு படுத்தறணு
டைம்தா ஆகும் நீ வந்து ரெண்டாவது பெத் சாப்பாடு ஒயிட் ரைஸ் செஞ்சி தக்காளி தாளிக்க சிரமமா இருந்துச்சுன்னா நீ அப் அப்டியே ஒன் பாட் ரைஸ் மாரி செஞ்சிருவ வேல முடிஞ்சு ஒரு நாள் பீட்
இவ தக்காளி இதெல்லா சாப்ட மாட்டாக்கா
அதா ஒரு நா அதா ஒரு நாள் பீட் ரூட்டு கொஞ்சோ வக்கனையா ஒரு நாள் கேரட்டு ஒரு நாள் எக் ரைஸ் மாதிரி அந்த மாரி அப்டியே மாத்தி மாத்தி செஞ்சு மிக்ஸ் பண்ணி குடுத்துரு இல்லாட்டினா அந்த அப்டியே தாளிப்போமுல ஆ அந்த மாரி அப் ரூட்டு கேரட்டு இவ லெமன் ரைஸ் அது ஒரு பிரியம் லெமன் ரைஸ் நீ மூண் நேர குடுத்தாலு சாப்புடுவா
இவ நல்லா சோறு சோறு கொழம்பு கொழம்புன்னு சாப்புடுவாக்கா
ஆ இவ கொழம்பே ஊத்தக்கூடாது இவளுக்கு எனக்கு ஒயிட் ரைஸ் மட்டு கொடு அப்டிம்பா ஆ முட்ட முட்ட முட்ட பிரியமா சாப்டுவா முட்ட வந்து நம்ம நா டெய்லி வே வச்சு குடுத்து பழகி ட்ட அதனால முட்ட பிரியமா சாப்டுவா மத்தப்படி கொழம்பெல்லா ஊத்தக்கூடாது கொ டெய்லி முட்ட குடுக்க மாட்டே ஏன்னா அவளுக்கு முட்ட வந்து நம்ம வீட்ல இருக்கும்போது ஒளப்பி சாப்டுவா அந்த மஞ்ச கருவு சாப்ட மாட்டா அத போட்டு பொடி பண்ணி அப்டி பண்ணுவா அதனால இப்ப குடுக்கூடாது ஒரு ஒன்னாங் கிளாஸ் ஃபஸ்ட் ஸ்டாண்டட்லா போனதுக்கப்பறோ குடுக் க்கலான்னு விட்டே இப்ப இப்ப வந்து இப்ப வேக வச்சு வச்சிருக்கே வந்தவொன்னே சாப்பாடு முட்டையு குடுத்துருவே
பரவாயில்ல ஆ அந்த மாரி பண்ணிக்கலால அங்க போயிட்டு நாறடிச்சுட்டு ட்ரெஸ்ஸெல்லா அப்பிட்டு வந்துருவா
அவங்க வந்து லன்ச்ல வந்து எப் டியு ஒரு வெஜிட் இருக்கணுன்னு சொல்லியிருப்பாங்க ஒரு வெஜிடேபிள் இல்லன்னா டூ வெஜடேபிள்ஸ் டெய்லியு இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க ஆனா நா கொடுக்க மாட்டே கேட்ட சொல்லிருவே அவா வெஜிடபிள்ஸ் போட்டு வந்து என்ன பண்ணறனா அது மென்ன முழுங்கறத இல்ல எல்லாரு சாப்பிட்றாங்கன்னு சொல்லி அவசரசரம சாப்ட்டு அத அப்படியே மெல்லாம முழுங்கி வாமிட் பண்ணிறா அங்கேயே ஸ்கூல்லயே வாமிட் பண்ணிறா அதனால எதுக்கு அவ்ள வம்பு செரவ் கொடுத்தாலு ம் அதுதான செரவி கொடுத்தோன்னா அது பீட்ரூட்டு கேரடட்டு அத மட்டும் தான செரவி கொடுக்க முடியும்
உம் ம்
மித்த காய்கறி எல்லா நம்ம கட் பண்ணி தான போடுறோம் அப்படி போட்டோம்னா சாப்பிட மாட்ட சாப்பிட மாட்ட அதனால எதுக்கு இவ்வளோ வம்பின்னு சொல்லி மிஸ்கிட்டயே சொல்லிட்டு மிஸ் மேம்கிட்டயே போன வருஷு சொல்லிட்ட இந்த மாதிரி நா காய்கறி வீட்ல குடுத்துட்டு தா அங்க வந்து அவளுக்கு செட் ஆக மாட்டேங்குது சொன்னங்காட்டி ஓகே அ வாய்ஸ் கிளியரா இருக்க இல்ல பிரேக் ஆகுதா
கொஞ்ச அப்படியே பிரேக் பிரேக் ஆச்சு இப்ப கொஞ்சம் கிளியர்ரா இல்ல
ஓகே ஓகே ஏதோ டவ் நெட் இஸ் ஏதோ நெட் இஸ்சு வா இருக்குமா இருக்கு ம் அப்புறம்
உம் ம்
அதெல்லா ஸ்டார்டிங் வந்து உனக்கு கஷ்டமா இருக்கும் டி எந்தருச்சு ஐயோ சாப்பாடு செய்யணும் அப்படிங்கறது அப்பற அது உனக்கு பழகிடும் எனக்குெல்ல ஒரு ஏழு மணிக்கு எந்திரச்சன்னன ஏழ்ரை வேலைய மு
இல்லக்கா நல்ல ஷோகுசா அந்த புள்ள தூங்கி நல்லா பழகிட்ச்சு பதினோரு மணி வரைக்கு நல்லா தூங்க அதுக்கப்பறம் சாப்பிடறது டி வி பாக்குறது போன பாக்குறது அப்புறம் ஈவினிங் வெளிய போறது இதே தா எங்க ரொட்டீனா இருந்துச்சா இப்ப திடீர்னு நேரத்துல எந்திரிக்கணுங்கும்போது அவளுக் முடியறது இல்ல அம்மா தூக்கம் வருதுன்ட்டு ஆழுகுறா
என்ன பண்ற எத்தன மணிக்கு போயிரு அவர வந்து ஒரு ஒன்பது மணி நீ சாப்பாெல்லா கொடுத்து தூங்க வச்சு
பத்தரை ஆயிருதாமா இவளு குட்டி பாப்பாவு இருக்கழக்க
ரெண்டு பேத்தையுமே சொல்றே முழச்சான ஒண்ணும் பண்ண முடியாது என்ன பண்ண முடியு ஒண்ணும் பண்ண முடியாது
அப்படியே தூங்க விர்ற இவ்வளையு பா சொல்லி தா இருக்கு கேக்குதா
ஆஹ் சரி ஒரு நிமிஷம் இரு நான் கூப்பிடுறே இட்டு ந
உம் சரி சரி பாரு
ஆஹ் ஆஹ்
உம்